ம் கேக்குது
ஆ சொல்லுங்க
ம் இப்ப நா சொன்னேனே அந்த நம்பருக்கா கால் பண்ற
இப்ப நீங்க சொன்னீங்கள ஒரு நம்பரு ச செவன்ல ஆரம்பிச்சது ப
அதா அது செவன்ல ஆரம்பிச்சுது ஸ்டாட்டிங் ஜியோவா இருக்கு
தெர்லயே
நேம் பாரு ஸ்டாட்டிங் ஜே வா
போட்டனே ஆ
நேம் நேம் பாரு நேம் காட்டுல்ல அந்த நேம்ல ஸ்டாட்டிங் ஜே இருக்கான் கேட்டே
ஜெமி
அது பேர் சொல்ல கூடாது அதா கேக்குறே அந்த பேரா இருக்குனு ஹலோ
அலோ
ஹலோ ஹலோ